ஹலோ ஆ வணக்கம் ஆ சும்மாதாங்க வீட்ல இருக்க நீங்க
ஆ நா சென்னை கெளம்பி போயிட்டு இருக்கே
ம் ம் ம் சேரிங்க சேரிங்க
ம் சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க
என்ன சாப்ட்டீங்க ம் சாப்
அ இன்னைக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி சாப்ட்டே
ம் எப்ப வது நீங்க பிரியாணி பிரியாணி என்ன சாப்பிட்டு இருக்கீங்க
ஆமா ஆமா ஆனா இன்னைக்குன்னு பாத்தா மட்டன் எல்லா போய்ட்டு வெறு பிரியாணி மட்டு தா சாப்ட்டே
ஆ குஸ்கா மட்டு தா இருந்ததுங்களா
ஆமா குஸ்காவு சிக்கனும் சாப்ட்ட
ஓ செரி செரி நல்லா இருந்துச்சா சாப்பிட
ம் நல்லாதா இருந்துச்சு ஆனா மட்டன் இல்லாம சாப்பிட பிடிக்கல கொஞ்சோண்டு சாப்
வீட்ல வந்தா என்ன சாப்டுவீங்க
ஹ வீட்ல இருந்தா எனக்கு வந்துட்டு அந்த எக் ரைஸ் வீட்ல அம்மா கெளறி வச்சிருவாங்க
ஆ
ம் அப்டி இல்லன்னா சிம்மாயிதா வேற ஏதாவ அதிகமா சாப்பிடடுறது எடுக்க மாட்டேங்குது ஏத்துக்க மாட்டேங்கது நம்ம உடம்பு
ஓ ஓ
மத்த எந்த ஃபுட்டா இருந்தாலு கம்மியாதா சாப்பிட முடியுது ரொம்ப எல்லா அதிகமா சாப்பிட முடில
ம் ம்
அது மட்டு இல்லாம கொஞ்சோண்டு சாப்புடுவோ அதுக்கப்புறோ கொஞ்ச நேரோ செண்டு பசிக்க ஆரம்பிச்சிருது
ம் ம்
அதனாலயே இப்போ இந்த மாரி இந்த முட்ட சாப்பாடு கலர்றது வந்துட்டு பெரவாயில்ல அது நல்லா இருக்கவு ஒரே நேரத்துல வ சாப்ட்டுறா ச் ஆமா அது சாப் ஆமா அது சாப்புட்டு சாப்புட்டு அப்டியே எனக்கு பழகிடுச்சு
ம் ம் நல்ல விஷயோ நல்ல விஷயோ ஒடம்புக்கு நா ஹெல்த்தியான உள்ள தான்
ஆமா முட்ட அதுவு அதிகமா சாப்பிட கூடாது தா சொல்றாங்க ச் இருந்தாலு நல்லா இருக்குல்ல சாப்புடறதுக்கு ஏங்க
த்துக்கு வந்து ஆ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முட்ட சாப்டலாம்ணு
இல்ல அது எப்பவு ஒரு மூணு முட்ட நாலு முட்ட போட்டுதா கெளருவாங்க நெறைய தா கெளருவாங்க
ம் அதுக்கா பெரவால்ல பெருந்தாலும் நீங்களே எல்லாத்தையு சாப்பட மாட்டீங்கள
நா மட்டு தாங்க சாப்புடுவ விடல யாரு சாப்பட மாட்டாங்க ஆமா எனக்கு மட்டுதான் வீட்ல எல்லாரும்க்கு வந்துட்டு கொழம்பு வச்சு ககொடுத்துருவாங்க
ஆ
எனக்கு மட்டு கொஞ்ச ஸ்பெஷல்லா சாப்பாடு போட்டு கெளரி கொடுப்பாங்க
செரி செரி செரி
ம்
ம் ம் அதா ஹெல்தியா ஒடம்புலா இருக்குங்களா ஜிம்க்கு எல்லா போனீங்கன்னா இன்னு கொஞ்ச கூட பாடி பிட் ஆய்டு நம்புலயே
ஜிம்முக்கு தா போகணு அதுக்கான நேரோ தா கெடக்க மாட்டேங்குது
ம் வேல வேலன்னு வேல நோக்கி போயிட்டு இருக்கங்களா
அம்மா எ ஓ இப்ப வந்து அப்டித்தானே ஓடுது வாழ்க்கயே வேலயே நோக்கிதா ஓடுது வாழ்க்கங்கறத மறந்து ஓடிக்டிட்டு இருக்கு
அ அ பெரவால பெரவால
நீங்க
நாங்க என்னங்க என்ன நானு இப்ப வேல விஷ்யமாதா சென்னைக்கி வந்துருக்குறே உப்புமா அந்த அளவுக்ளா சாப்புட அந்த அளவ்க்குலா நம்ம சாப்புட மாட்டோ ஆனா ஒரு ஒரு நாளக்கி வந்து ஒரு வாட்டி சாப்புட்றதே பெரிய விஷ்யமா இருக்குது
ஏங்க அப்டி சாப்பாடு தாங்க முக்கியொ சாப் சாப்பாட்டுக்காக தா ஒழைக்கிறோ அதுக்கே இல்லாம ஒழச்சு என்னாத்துக்குங்க ன
ம் ம் என்ன பண்றது வேல வர்னு அத நோக்கி போயிட்டு இருக்கே இப்ப பாருங்க சென்னைக் கூப்ட்றாங்கன்னு சென்னைக்கி வந்துட்டே
ம்
ம் இப்ப இங்க ஒரு மாசோ வேல பாக்குற மாரி இருக்கு அதுக்கப்றோ திரும்பி ஒரு மாசோ குடுப்பாங்க
ஒ
ம்
இந்த கம்பெனியில் கம்பெனியில்லெல்லல்லா சாப்பாடு எல்லா தரமாட்டாங்களா
ம் கம்பெனி வந்து ஐடி கம்பெனிங்க நம்ம தா ஆர்ட்ரு போட்டு சாப்ட்டுக்கன்ங்க
ஓ அதுக்கெல்லா நம்ம காசு தா ஓ சாப்டாம இருந்து காச மிச்சம் பண்றீங்களா நீங்க
அப்டியல்லா இல்ல
ம்
என்னெக்காவது வீக் ஆஃப்ல போனேனா நல்லா சாப்ட்டு வருவே
ம் ம்
ம்
ஓகே ஓகே
ஒரு வாரத்துக்கு தேவையானது வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா சாப்ட்டு வந்துருவே அந்த அளவுக்கு சாப்டுவே நா வந்து சிக்கன் மட்டன் மீனு பிரானு அது எல்லாமே ஆர்ட்ரு பண்ணி சாப்ட்ருவே வீக் ஆஃப்ல ம் அதுனால ஒன்னு பிரச்சன இல்ல
அப்போ மாசத்துக்கு வந்துட்டு நாலு தடவதா ஒழுங்கான சாப்பாடா ஒங்களுக்கு
ஆமா
ஹ
மத்த நாள்லா வீட்டுல வந்து சிக்கன் ரைஸு அது மாரிதா சாப்ட்டு இருப்பே ஒழுங்கான சாப்படுனா அங்க ஒரு நாள் தா
ம் சேரிங்க சேரிங்க
ம்
அப்பறொ ஒர்க்குல்லா இப்ப பரவால்லையா எப்டி ரொம்ப ட்ரெஸ்ஸா போதா
இல்லல்ல ஒர்க் எப்பொழுது போல தா நார்மல் தா
ம் ந ஸ்ட்ரெஸ் ல்லா அதிகமா இல்ல
அப்புட்ல்லா இல்ல நா டீம் லீட்ரு போஸ்டிங்ல இருக்கே
ஓ ஓ பரவால்லெயே இப்போ டீம் லீடருனா சேல்ட்ரி அதிகந் தானங்க எப்டி
ஆமா ஆமா சேல்ட்ரி அதிகந்தா
ம் ம்
அ அதனா அந்த அதுக்கு தகுந்த மாரியே வேல இருக்
ம் வேல எப்டிங்க எந்த மாரிங்க உங்களுக்கு
இப்போ வேலைங்களா இப்போ வேலை வந்து பாம்ரெயிட்டிங்க இருக்கிறே
ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்
பி சியில இருக்க சேலரி என்னங்க வருங்க அது கம்மியாதாங்க வரு
ம் ம் ஏங்க ஒர்க் நல்லா இருக்குங்கீரிங்க சேலரி கம்மினு சொல்றீங்க
ஆமாங்க சேலரி என்னா ஒரு அறுவதுவா
மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி தெளசன்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் அந்த மாரி வருமா இல்ல அத விட கொஞ்சோ கம்மியா வருமா ம் ம் ம் சேரிங்க சேரிங்க பரவாயில்லைங்க அறுபது ரூபாங்கறது வந்துட்டு அறுபது ரூபாய்க்குள்ள வேலைய வாங்கிடுவாங்களா
அப்டில்லா இல்ல நா தா எல்லாருக்கு வேல வாங்குவே
ஆ ஆ ஆ சூப்பர் சூப்பர் எவ்ளோ நேர வேலைங்க சிப்ட் கணக்கா எப்டிங்க
ம் அப்டில்லா கெடையாது நா வந்து டீம் லீடருக்கு இருக்கதுனால எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் தா ஒர்க் இருக்கு
ஆ ஆ ஆ
ம் ம் நா வந்து அசைன் பண்டு நா கிளம்பிடுவே அவ்ளோதா என்னகு ஒர்க்கு மத்த இதெல்லா அவே பேக்ரியு பசங்க பாத்துப்பாங்க எதாவது டவுட்னா கால் பண்ணி பேசுவாய்ங்க இதுமாரி இது ப்ராப்ளமா இருக்கு என்ன பண்ணலா சொல்யூஷன் கொடுங்க அப்டின்னு கேப்பாங்க அதுக்கு தகுந்த மாரி சொலுயூஷன் வந்து மெயில் போட்டுவுட்டா அவிங்க பாத்துப்பாங்கல்லா
ம் பரவாயில்லையே நல்ல ஓர்க்கு தா அப்போ
ஆமா
ஆ நீங்க எவ்ளோ நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல
நா ஒரு ஒன் இயரா ஓர்க் பண்ணிட்டுருக்கே
ம் ஆ ஆ ஆ சேரிங்க சேரிங்க
பரவாயில்ல அப்டி இங்கேயு அங்கேயு அலையாம ஒரே கம்பெனியில ஒர்க் பண்றங்கிறது ஒரு பெட் டரான ஒரு இது தான
ஆமா ஆமா
ம் ம்
சும்மா கொஞ்ச ஜாலியா சுத்திட்டு இருக்க வேண்டியதுதா
ஆமா அதுவு கரெக்ட் தா எந்த டிஸ்டபென்ஸு கெடையாது உங்களுக்கு
ஆமா ஆமா சில நேரத்துல மட்டு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஓர்க்கு அந்த வீக் வீக்கெண்டு மந்த்தெண்ட்டு எல்லா பாத்தீங்கன்னா டாடா டார்கெட் அதிகமா வந்துரு ஆ முடிச்சு முடிச்சு தரணுனு சொல்லிடுவாங்க இப்போ டீம் லீடர் இருக்கனால நானு கொஞ்சோ எஃபெக்ட் போட்டு தா ஆவ முடியு
ஆ சேரிங்க சேரிங்க
உங்களுக்கு எது ஐ டி கம்பெனில ஒர்க் பண்ற மாரி ஐடியா இருக்குங்களா
ஐடியா இருக்கு பட் ஆனா அந்த அதுக்கான ஸ்கில்ஸ்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லல்ல நம்பள் அ
ம் நீங்க என்ன மாரி ஒர்க் பா பாப்பீங்க சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாரி கா கம்பெனில வந்து வேக்கன்ஸி இருக்கான் பாக்கறே
இல்ல அப்போ உங்களுக்கே ஏதோ இல்ல இல்ல உங்களுக்கே தெரியும்ல இப்போ வந்துட்டு இந்த மாரி ஒர்க் வந்துட்டு இந்த உங்கள்ட சொன்னா ஒரு ஒர்க்க பத்தி இன்ஃபார்ம் பண்ணா அ தெரியு தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல
அந்த மாரி ஒர்க்க்கு எப்படி அப்பில்லா ஒரு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்பினா அந்த ஒர்க்கு பண்லாமா இல்ல எனக்கு தெரியுமா தெரிலயானு சொல்ட்டு நா இன் பார்ம் பண்டேனா உங்களுக்கு அது கொஞ்ச பெட்டரா இருக்கும்ல
கம்பெனில மொத்தொ முப்பத்தி ரெண்டு இது இருக்குது அத நீ எந்த மாரி எல்லாத்தயு கத்துக்டே இது சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன மாரி தெரியுனா அதுக்கு தகுந்த மாரி வேகன்ஸி இருக்கானு சொல்லுவோ
இல்ல நா வந்துட்டு அந்த ஐடி ஃபீல்டுங்குறது ஐடி ஃபீல்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கே
ம் அப்டி என்ன ஒர்க் பண்ணீங்க
ஆ ஐடி ஃபீல்ட்னா ஐடி ஃபீல்டு கெடையா ஒரு நான் ஐடி அப்டி சொல்லலா ஆ அந்த டெலிகால் ஆமா ஆமா அந்த மாரிதா பி பி ஏ டெலிகாலர் ஒர்க் பாத்துருக்கே அப்புறோ வந்து அந்த ரிமோட் டாஸ்க்கு ஏதோ ஒரு கொஞ்சோ ஓரளவு பண்ணிருக்கே
இப்போ ரிமோட் டாஸ்க்குனா எந்த மாரி
ஆ எந்த மாரினா அதா அந்த ஒரு கரெக்ட்டா எனக்கு சொல்ல வரலா நா எப்பனா ஒரு டூ இயர்ஸுகு முன்னாடி பண்ணது
ம் ம் ம்
ஆ அதுல ஒர்க் பண்ண அது எப்டின்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முல்ல ஆ அது எப்பின்னா ஒரு ஆ கரெக்ட்டா சொன்னா அந்த கொஸ்டின் எப்பின்னா அந்த விக்கிபீடியாலா இருக்குல்ல
ஆமா
ஆ அந்த விக்கிபீடியாக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஆன்சர வந்துட்டு கிரியேட் பண்ணி குடுக்குற மாரி ஒரு இது பண்ணே ஆமா அந்த கன்டன்ட் ஆ அந்தச் பண்ணிங்க பாருங்க அதா ஏன்னா ரொம்ப வருஷ ஆவு ஒரு டூ இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு எனக்கு அது சரியா ஞாபக இல்ல ஏன்னா அப்போ ஒரு பண்ணது அதுவு அப்ப நா ஃபிரெஷ்ஷர் வேறையா
ஓ ஓ
அது ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ல ஒரு ஒன் வீக் டூ வீக் போலதா ஒர்க் பண்ண அதுக்கப்புறோ அந்த ப்ராஜெக் ட் வந்து குளோஸ் ஆயிடுச்சு
ஓ
சோ அதனால அந்த ஃப் ஃபீல்டா தா அதுக்கப்புறோ தா அ பி பி ஒ அதுக்கப்புறோ அந்த ஐடி ஃபீல்ட போல
க வந்து இப்டி நீங்களே ஒரு கண்டென்ட் யோசிச்சு எழுதுவீங்களா இல்ல எப்டி
ஆ பண்லா அந்த எப்பனா அந்த ச அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடா என்னான்ன பண்ண முடியுமோ ஒரு சும்மா ஒரு ட்ரைனிங் மாறி எனக்கு அது ஒரு சும்மா சொல்லி குடுத்தாலே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஆ பண்ணிகிட்டே அதுகுல மூலமா
இது வெச்சுரிங்களா
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகட்ன்னு சொன்னா அந்த டெலிகாலர் ஒர்க் பாத்தது மட்டும் ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகட் இருக்கு
ம் அதுல இல்லங்களா அந்த பீல்ட்ல
இல்லல்ல அதுலதான் ஒர்க பண்ணவே இல்லைய ஒரு டூ ஃபோர் எப்டினா ஒரு டூ வீக்லயே அந்த ப்ராஜெக்ட் ட்டு க்ளோஸ் ஆயுடுச்சு
ஓ நீங்க ஜாயின் பண்ணொனே க்ளோஸ் பண்ட்டாங்களா
ஆமா ஜாயின் பண்ண எப்ன்னா அந்த லாஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிற ஸ்டேஜில ஜாயின் பண்ணவும் அத பே க்ளோஸ் ஆயிடுச்சு அது கரெக்டா ஒர்க் பண்ணவுல்ல
அப்ப அந்த ப்ராஜெக்ட் முடிய நேரத்துல அப்பயா ஒங்கள உள்ளார இழுத்து போட்டாங்க
ஆ அது என்னன்னு சரியா தெர்ல அந்த டைம்லதான் எனக்கு அந்த இன்ஃபார்ம் பண்ணாங்க
ஆ ஓ
அதுக்கப்பறம் அந்த ப்ராஜக்டே எனக்கு அசைன் ஆகல ஒரு டூ டாஸ்க் அந்த மேரி போல பண்ணா அதுக்கப்பறம் எனக்கு அந்த
ப்ரோ ரெண்டு டாஸ்க்லே அசைன் ஆகலையா அப்ப நீங்க ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டீங்க அதனால ஒங்கள ரிமூவ் பண்ணிரு ணிப்
அது என்னன்னு சரியா எனக்கு தெர்ல அதுக்கப்றம் எந்த இன்பர்மேஷன் எதுமே வர்ல
சேரி நீங்க ரி ரிசீம்ம மட்டும் அமுச்சுடுங்க ஆ ஆஃபீஸில வந்து நான் குடுக்கறன் அவங்க ஒங்களுக்கு ப்ரொபைல் கிளிக் கிளிக் ஆயிடுச்சன்னா உங்களுக்கு கால் லெட்டர் குடுப்பாங்க நீங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி
ஓகே நான் ஒங்களுக்கு வந்துட்டு ரிசூம் வந்துட்டு நா சென்ட் பண்றேன்
ம்
நீங்க என்னன்னு பாத்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நாம்ப எனக்கு அது செட் இது ஆணிச்சு அப்டின்னா குருப்பத்தின அந்த டிடல்ஸ்லாம் அவங்க சொல்லிடுவாங்க தானே எப்படி பண்ணணும் குருப் ஃப்ரெஷ்ஷாக இருக்குனா எந்த பிரெஷர்குன்னா எந்த அளவுக்கு பண்ணுங்கிறதெலா சொல்லி் குடுத்துருவாங்க தானே ம்
ருவாங்க சொல்லி தரது இப்ப ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ஃபாம் பண்ற மாறி இருக்கும்
ஓ ஓகே அப்போ ஓகே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலா ஏன்னா இப்ப நீங்க நார்மலா பேசினால ஓரளவு புரியிற மாறிதா சொல்றீங்க ஏன்னா அப்டினா அந்த ஜாபுல போறது முன்னாடியே ஓரளவுக்கு இப்ப இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கிறப்போ உள்ளபோய்ட்டா கொ சொல்லி தானே குடுத்துருவீங்கல்ல
ஆமாமா
சோ ஓகே நீங்க சொல்லிட்டீங்க அப்டின் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் ரெஸ்யூம் சென்ட் பண்ணிடுவேன்
ம் சேரி ஓகே
ம் சேரி ம் சேரி